ஆ கேக்குதப்பா இல்ல இப் போ இந்த ட்ரெயின்ல போறதா பஸ்ல போறதான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தல இப்ப நீ அம்மாக்கு வந்து டிரெயின்லயே புக் பண்ணி குடுத்துறே காசு
ஆ சரி ஓகே மேம் ஆனா ட்ரெயின்ல போனா அது வடக்கு ட்ரெயின் ஏன்னா நார்த் இந்தியாலேயே போகுது நறைய பிரச்சனை வரும் அந்த சீட்ல அன்ரிசர்வ சீட்ல வடக்குனுங்க உட்காந்துக்குவாங்க
இல்ல அப்பா மில்டரி இருந்தாருல்ல ஆஹா அப்பா மில் மில்டரில இருந்ததுனால அவருக்கு வந்து தெரியும்ல ஹிந்தி தெரியும் அது வந்து கொஞ்சம் தமிழ அந்த மாதிரி இருக்கு
ஆ
அப்படிங்கற போது மட்டு மட்டுதான் இப்ப நம்மளுக்கு வந்து மொழி பிரச்சன இருக்கும் அவங்க என்ன சொல்றாங் நம்மளுக்கு கேட்காத அப்புற கோவம் வரும் கரெக்ட்டா
ஆஹ் ஆமா ஆமா ஆமா மேம்
பண்ணிடலாம்னா அவங்க கூட வந்து ஹிந்தியில கொஞ்சம் பேசுனனா அவங்களுக்கு
ஆஹ் இப்ப அப்பா அம்மா மட்டும் தனியா போறாங்க கூட வேற அப்ப யார யராமான்னு கேட்டுக்கலாமே
அது பிரச்சன இல்ல அது கூட அவங்க எத்தன பேர் போனாலும் பிரச்சன இல்ல ஆனா கொஞ்சம் துணையா இருக்கும் அதான் போகும்போது இங்கயே சாப்பாடெல்லாம் கட்டிக்க சொல்லிடு
கட்டிக்குவாங்க நம்போ தக்கால டிக்கெட் புக் பண்ணல நீங்க எப்போ சேவ் பண்றதுக்கு
உம்
எக்ஸ்ட்ரா காசு ஆனாலும் பரவால தக்கால மொதல் நாள் பண்ணிக்கிட்டாலே போதும்
அது பண்ணலாம் நா என்ன யோசு ன்னா அந்த வந்தே பாரத்து சொல்றாங்கல அது கூட நாளைக்கி போய் நீ ஸ்டேஷன்ல போயிட்டு விசாரிச்சு பாரு காசு குடுக்கலனா கூட கொஞ்சம் அவங்க இப்ப நம்ம சாப்பாடு எடுத்துட்டு போற சாப்பாடு கெடுதான்னு தெரியாது அப்புறம் அது
நம்ம ஆன்லைன்லய இப்ப எல்லாம் பாத்
ஆஹ் ஆன்லைன் ல திடீர்னு கோன்சல் ஆயிடுஜு
இல்ல இல்ல எயிட் ஹார்ஸ் ட்ராவலு நீங்கன்னா வந்து வந்து பார்த்தா சீக்கிரோ போயிருல்ல ஆனா வீட்டுக்கு வந்து கரெக்டா டுவெல்வ்ஹவர்ஸ் ட்ராவல் மொத்தமா அதுக்கு வந்து ஃபுட் அவங்களே ப்ரொவைட் பண்ணருவாங்க அங்கயே
அதுதா இல்லல்ல இவுங்ளுக் எடுத்துட்டு போட்டு எடுத்துட்டு போயிட்டு டக்குனு எதா கெட்டு போச்சு அப்படினா
அங்கயே பரொவைட் பண்ணும் போது எதுக்கு எடுத்துட்டு போய்றதுக்கு அவுங்க திரும்ப அவுங்களுக்கு தேவ இல்லாத அழைச்ச அவுங்க பாவோ வயசானவங்க ட்ரிப் போவாங்களா இல்ல வெயிட் தூக்கிட்டு சுத்துவாங்களா பாத்திரத்தையு குண்டா சட்
அப்ப அந்த சாப்பாடு இவுங்களுக்கு புடிக்கலனா அப்ப அதையு சாப்பிட மாட்டாங்கல்ல இவுங்க இவுங்க ஹோட்டல்ல
பின்ன போம்போது சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க ஊர் சுத்தும்போது அப்டியே பாத்திரத் த தூக்கிட்டு சுத்த முடியாதுல்ல
ஆஹ் அதுதா யூஸ் அன் த்ரோ கப் இருக்குல்ல நா நமக்கு கூட அந் த ப்ச் இது கொடைக்கானல் போனோல்ல ஒரு வாட்டி அப்ப அந்த சப்பாத்தி வந்து அந்த அந்த இந்த சில்வர் ஃபைலா அதுல சுத்திட்டு போல
புதுசா டப்பா வாங்கி வெச்சோமே
அந்த டப்பா வந்து நம்ம தூக்கிட்டு போனு அவுங்க தூக்க மாட்டாங்க இந்த பிரியாணி கப் மாரி இருக்குல்ல
பிரியாணி டப்பா அதா அஞ்சு ரூவா யூஸ் அன் த்ரோ டப்பா
அஹ் அந்த மாரி டப்பா கூட வாங்கிட்டு இல்ல கவர்ல கூட கட்டிக்கல்லா தூக்கி போட்டுரலா
அப்படினா கரெக்டாதா இருக்கு
ஏனா இப்ப அவுங்க வீட்லயே நம்ம எதா சமச்சு குடுத்தாலே அவுங்க அவுங்க கைப்பக்குவத்துல சாப்பிட்டாதா சாப் பண்ணனு சொல்லுவாங்க இதுல நீ போய்ட்டு அப்புறோ அங்க சாப்பாடு சரி இல்லனா அப்புறோ சாப்பிடாம வருவாங்க அப்பறோ பி பி வேற
இப்ப என்னனா சாப்பாடு என்ன புளி அ பூரி அப்புறோ முட்ட இ வேக வச்சு குடுத்தா போது
முட்ட எடுத்துட்டு போ மாட்
ஹ ஓ ஆம் மா சேரி சேரி சேரி சேரி சேரி
அது வேண்டா சப் ப்பாத்தியு இது வெங்காயந் தக்காளி தொக்கு இருக்குல்ல அது வச்சுக்கலா இல்ல நல்லா அ அரைச்சு விட்ட மாரி தலத்தளனு தொக்கு வச்சு கூட எடுத்துட்டு லா எண்ணெ கொஞ்ச கம்மியா ஊத்துனா நல்லா இருக்கு ஏன்னா இப்ப வெயிலா வேற இருக்கு அவங்களுக்கு அப்புற எடுத்துட்டு போகாம அந்த சாப்பாடு சரியில்லன்ட்டு வையு அப்புற மயக்கம் வந்துட்டுன்னா அப்புற ஒண்ணும் பண்ண முடியாது நெறைய பேர் கேள்விப்பட்டிருக்கியா காசி போறவங்க எல்லாமே நெறைய பேருக்கு அந்த கொஞ்ச ஒடம்பு முடியாம இருப்பாங்க
நீங்களு வேணா ஆபீஸ்ல ஒரு ஒரு வார லீவு சொல்ட்டு போயிட்டு வரலால்ல கூட
நம்பளுக்கு செட்டாகாது எனக்கு கால்வலி இருக்கே இது நம்ம ஃபிளைட்னாலும் பரவால்ல ஃபிளைட்ல ஆனா நம்ம போன அனுபவ இல்ல அதனால இப்போ கொஞ்ச அது வேற யோசனையா இருக்கு மொத அவங்க போய் பாக்கட்டு அவங்க அனுபவத்த சொல்லட்டு
ஆஹ்
ப்புற கூட ஒனக் கு காலேஜ் லீவ் போட்டுட்டு கூட நம்ம எல்லாருமே குடும்பமா கூட போய் பாத்துட்டு வருவோ
ஆஹ் எனக்கு இந்த வீடியோல எல்லா காசியை பாத்ததுக்கு அப்புறமு காசிக்கு போக தோணல அதெல்லா உம் கங்கையாறு ஃபுல்லா குப்பையா கெடக்கு போற வழி ஃபுல்லா எல்லா இருக்காங்க அதெல்லாம் பாத்தாலே எனக்கு அங்க போக புடிக்க மாட்டிங்குது
அது கரெக்ட்டு தா ம்ச் இருந்தாலு அப்புற ஒரு வாட்டியாவது போயிட்டு பாத்துட்டு வரணுல்ல நம்ம வாழ்நாள்ல ஒரு நாள் போணு
நாலா வரல நீங்களே போயிட்டு வாங்கமா நீங்களு அம்மாவு
அப்ப எனக்கு என்ன வயசாயிடுச்
நீ போ அப்புற நீங்க அப்புற கா காலம் போன காலத்துல எங்க மாமாவ போட்டு உயர் எடுத்தீங்னா என்ன பண்றது இப்பயே அம்மா கூட சேந்து போயிட்டு வந்துருங்க
சரி கரெக்ட்டு தா போகணுந்தா பட் ஆனா ம்ச் ரொம்ப நேர நம்ம கால அப்டி மடக்கி வச்சுட்டு உட்காந்து போக முடியாதுல்ல
உங்களால போக முடியாது
விருப்பத்தோட போறாங்க தம்பி நம்மளுக்கு இன்னு கால இருக்கு இல்ல அப்ப போக வேண்டியதா அப்புற அந்த அவங்குளுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி குடுத்துரு
உம்
அங்க வந்து ஸ்வெட் ரூ அதல்லாம் வாங்கி குடுத்துரு அப்புறம் அந்த ஹரித்துவாரு ரிஷிகேஷ்லாம் சொல்றாங்கல்ல
ஆமா
அதுவும் பக்கமானு பாத்துரு அப்பற அதுக்கு பக்கத்துல அப்படிப்
அங்க காசியில தா எ ஃப்ரெண்டு் ஒருத்தன் ஃகைடா இருக் கா அவங்கிட்ட சொன்ன ன அவனே அம்மாப்ப பாத்து அரேஞ்ச் பண்ணி கூட்டு போயிருவா
அப்ப சரி ஆனா அப்புறம் இங்க வந்துட்டு திருப்பி அப்புறம் அதுக்கு போகணுன்ற போறாங்க
எல்ல நா அவன்ட பேசிக்கற ஆ
கேஷ் அந்த மாரி ஏதோ ஊரல்லா சொல்றாங்க பாரு அது எல்லாமே ஒப்பா பாத்துட்டு வந்துடுறா மாரி நீ அவங்கள அனுப்ச்சு விடு அப்படி இல்லைன்னா அப்புறம் செட்டாகுது தம்பி அதுக்குதா சொல்றே புரியுதா
ஆ அம்மா கெளம்புன அடுத்த நாளே நா வொன்ட்றலா போற ப்ரெண்ட்ஸோட
அய்யய ஏ
இப்போ சென்னையிலதா புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களா ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க போயிட்டு வரல் வாடான்ட்டு நீங்க ஆபீஸ் போறீங்க எனக்கு காலேஜ் முடிஞ்துன்னு கரெக்டாப்ப அம்மா கேப்பாங்க மொத வந்த கல முடியுது அதா நான் அப்படியே பிரெண்ட் ட அந்த நானும் போய்ட்டு வந்தட்ர
செரி போறது பிரச்சனை இல்ல இந்த பெரிய பெரிய ராட்னம் இந்த மாரிலா எதுவு ஏறாத
தான் போறது நீங்க வி
அப்டி இல்ல நம்ம எங்க போனாலுமே இந்த நியூஸ் பாக்கும்போது பகீர்ன்னு ஆவூதுல்ல
காபியில மட்டு அவ்ளவு இது பாக்குறது பகீர்னா ல நான் ராட்னம் சுத்துறதுதா உங்ளுக்கு பகீர்னு ஆகுது
ரும்பா
ஆ
அது வந்து நம்ம சிவன தேடி போறோ முக்தி கெடச்சுரு இது வந்து அப்ரொ நம்ளுக்கு கை கால் ஓடஞ்சு போய் அது செட் டாவாது
சேர் சேரி
வெளையாடு வேணான்னு சொல்லல நா வயசு பிள்ள வெளையாடு ஆனா வந்து ரொ ரொம்ப ஹைட்ல இந்த ரோலர் கோஸ்டரு இந்த இந்த மாரிலா சொல்றாங்கல்ல
ரோ இந்தியாலேயே பெஸ்ட் ரோளர் இருக்கு அதுக்காகதா மெயினா போறதே
ஜங் இப்ப பெத்தவுங்களுக்கு தான் அந்த பயோ இருக்கு நீ வந்து வாலிப வயசு நீ போய்டுற பட் ஆனா எங்களுக்கு பதட் டமா இருக்கும்ல பிள்ள போனுச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்டின்னு அதுக்காக எங்களோட கடம நா சொல்றே எப்பயுமே கடவுள் தொனை இருப்பாரு நீ என்ஜாய் பண்ணு பட் பத்ரமா
சரி நாளைக்கு ஆபீஸ் முடிஞ்சு எத்தன மணிக்கு வருவீங்க
நா போயிட்டு ஆறு ஆரைக்கு பஸ் இருக்கு
ஏழு கு வீட்டுக்கு வரவேனா
ஆஹ்
நா அம்மா அப்பா கூப்டு கார்ல வந்துறே நேரா கருப்பு படத்துக்கு போயிரலா அம்மா பாக்கனுன்னாங்க ம் இன்னு ரெண்டு நாள்ள ஓ டி டிலயே வந்துருன்னு நா சொன்னே ஆஹ் அதுனாலதா கருப்பு சாமி பாக்கணுன்னு தா அம்மா கூப்பட்றாங்க
இல்ல பா இப்ப அ அத்தைக்கு அத்தையு கூட்டிட்டு வரியா அத்தைக்கி சாமி வரு
ஆமா தேட்ருல அவுங்கள வச்சு சமாளிக்க முடியாது சாமி அப்பு ஆட்னாங்கனா யாரு புடுச்சு
அததான் அததான் நானும் யோஷ்ச்சுட்ருக்கறே அத்தைய அத்தைய கூட்டு வந்துட்டேன்னா யாரு பா
ஆஹ் அதுனால தா அத்த இருக்கட்டும் நம்ம நாலு பேர் மட்டும் போய்ட்டு வந்துர்லாம்
அப்புறம் அத்த கோச்சுக்குவாங்களே அது வேற பயமா இருக்கு ஆனா அத்தகிட்ட சொ சொல்லிட்டு அத்தை வந்து சொல்லாம வராத
ஆ
அத்த வந்து கண்டிப்பா பாத்துக்கறே நானு வரே அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ ஃபிரெண்ட் சீட்லயே போட்டுடு பின்னாடி எங்கேயுமே போடாத ஃபிரெண்ட் சீட்டா போட்டோனா கொஞ்ச நல்லா இருக்கு ஏன்னா
கழுத்து வலிக்கு அப்பற இல்லன்னா ஒண்ணு பண்ணுவோ
ஆ
படத்துக்கு போ வேணா நா வந்து ரெண்டு நாள்ல வந்துரு அதுக்கப்புற டி வி ல போட்டு பாத்துக்கலா
அது தப்பு பா ஏனா அது தப்பு அது பண்ண கூடாது நா என்ன சொல்றனா கீழ அப்பிடி போடாத அந்த பிரீமியம் விட் டுட்டு எலைட்ன்னு ஒன்னுரு க்குல்ல
ஆமா
ட்டு வரும் பாரு
இல்ல பால்கனில போட்டுருவோ யாருக்கும் தொல்ல இருக்காது ஏனா லாஸ்ட்டு சீட்டுங்கவு கொஞ்சோ லெக் சைஸு நெறையா இருக்குல்ல சோ அப்டி எதாது பிரச்சன வந்தா கூட சமாளிச்சுக்கலா
செரி ஓகே ஓகே ஏனா அவங்களுக்கு காத்து வசதி இருக்குமான் பாத்துக்கோ
சேரி சேரி அது அதலா ஈசி தான அதெல்லா பிரச்சனல்ல
காத்து வசதி இருந்து ஒடனே எந்திரிச்சி போற மாரி இருக்குதான் பாத்துட்டன்ன ஒன்னு பிரச்சனல்ல பாத்
ஆஹ்
இப்ப நீ வந்து அத்தக்ட்ட கேளு அத்த வ வரல அப்டின் சொல்ட்டாங்கன்னா நம்ம எ எங்கன ஒக்கார்றமோ அங்கேயே ஒக்காந்துக்கலா ஒன்னு பிரச்சனல்ல இப்ப அவங்க வர மார்ரிந்தா நீ சொன்ன மாரி பால்கனி ஃபிக்ஸ் பண்ணிர்லா நம்மளால மத்தவ்ங்க வந்து படோ பாக்கறது செரமமாயிடக் கூடாது அத தா நானுமே யோஸ்ச்சிகிட்ருக்கே
எத்தன பேரு தெரிமா சாமி ஆட்னாங்க ஒரு சீட்டுக்கு ரெண்டு பேர் சாமி ஆட ஆரம்பிச் ட்டாங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் வாட்டி போயிருந்தப்போ அது காட்டுல நல்லாரு சோ அதனாலதா நானே மூணாது வாட்டி வரே தேட்டரு
இல்லெல்ல அது சொன்னாங்க சூப்பர் சூப்பர் ஏனா அப்பறொ அவுங்க அவ்ளோ தூரொ காஸ் போட்டு எடுகுறாங்க அப்ப அதுக் நம்ம அந்த மரியாத குடுத்து பாக் குனு தேட்டர்ல தா நா நானுமே அதுதா பண்ணுவ ஒன்னு
ம் ம் ஆ
பாட்டு மட்டு கேட்டுட்டு விட்ருவ ஏனா அப்பறொ அவ்ளோ தூரொ காசம் செலவு பண்ணி இது பண்றொ
ஆ போது அதா ஃபஸ்டிஷனு இருக்குல்ல
அது நீ வ
இல்லெல்ல நா என்ன சொல்ல வரென்னா இது கும்ப கம்மியாதாருக்கு நா ப ப்ரைமில் டில ஊட்டோவா போறதுனால இந்த லா இதோட லாஸ்ட்டு வேற அது அதுக்கப்ற தேட்டர்லே எடுத்துருவாங்க அதனால கும்பல் கம்மியாதாருக்கும்போ பயப்புடற மாரி ஒன்னும் முல்ல தாரளமா கூட்டு போலா அப்டினு அ
சேரிப் பா சேரிப்பா சேரி அப்ப நீ வந்து நாளைக்கு என்னன்ன வாங் ங்கணுமோ வாங்கி மொத அத வச்சுடு அப்பறோ நாய்த்துக்கெழம கட இருக்காது அப்புறோ அவுங்க திங்ககெழம போல கெளம்புவாங்க கெளம்பும் போது அது இல்ல இது இல்லம்பாங்க நீ நாளைக்கே போய் என்னன் வேணுன் கேட்டுடு கேட்டுட்டு அவுங்க திரும்பி எடுத்து வக் கிம்போதா திருப் பி வேணும்பாங்க அம்மாரி சால் வ கால்ல சாக்ஸு கைல சாக் ஸ் வாங்கிடு ஸ்வெட்ரு வாங்கி குடுத்துரு தலைக்கு போற குல்லாலந்து எல்லா மே வாங்குடுத்துரு சரியா காலுக்கு செருப்பில்லாம ஷு சூ வாங்கி குடு
சேரி நா வச்சு ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டுறே அமேசான்ல ரெண்டுனால்ல வந்துரு
சேரி ஓகேப்பா செரி அப்ப நீ பாரு பாத்துட்டு வேற ஏதாது வேணுன்னா எனக்கு நாளைக்கு சாந்தரோ போல கூப்டு
சேரிக்கா
நெறய மீட்டிங் இருக் கு இல்லேன்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டு போடு
சோ நா மெசேஜ் போட்றே பாத்துட்டு ரிப்ளே பண்ணுங்க நானே எக்ஸாம் போயிருவே நாளைக்கி நாளைக்கி மதிய நா நா மத்யானோ நீங்க ஃப்ரீயா மதியானம் லன்ஞ்ச் டைம்ல போன் பண்ற
சேரி சேரிப்பா ஓகேப்பா சேரிப்பா வச்சிற்ட்டுமா சேரிப்பா பாய் ம்